கம்
ம் வணக்கம் நல்லாருக்கீங்களா எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே சகோதரி நீங்க நல்லா இருக்கீங்களா வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா
எல்லாரு நல்லா இருக்காங்க உங்க வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா
ஆ இங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க சகோதரி சாப்ட்டீங்களா காலைல
இல்ல இல்ல இனிமேதா சாப்படணு
சேரிங்க சகோதிரி
நீங்க சாப்ட்டீங்களா இல்லயா
ஆ இல்ல சகோதரி நானு இனிமேல் தா ஒரு பத்து மணிக்கு மேலதா எப்பமே நா சாப்டுவனா சகோதிரி சரி ஒரு பத்து மணி ஆக டோ அதுக்கு மேலே சாப்ட்டுக்கலான்ட்டு விட்ட சகோதரி நானு
சரி சரி காலைல காஃபி டீ சாப்பட்ற பழக்கோ உண்டா
ஆ காலைல வந்து நா எப்பமே வெறு வீத்துல வந்து காஃபி டீ அதிகோ குடிக்க மாட்ட சகோதிரி காஃபி டீ குடிச்சனா எனக்கு வந்து ஆல்ரெடி அல்சர் பிரச்சன இருக்குங்களா அப்டிங்க போது காஃபி டீ குடிச்சோனே எனக்கு ரொம்ப வயிறு எரிய ஆரம்பிச்சிரு அதனால வந்து காலைல வந்து ஒரு கிளாஸ் பால் மட்டு குடிப்ப சகோதரி சில சமயம் வந்து நா லேட்டா எழுந்தே நா வந் சமைக்கிற வேல இருக்கு கணவர் வீட்ல இருக்கம் போது முக்கால்வாசி வந்துட்டு காலைல சீக்கிரோ எந்திரிக்கனு இல்லாட்டி தலவலி சீக்கரமா தலவலி பிரச்சன வருங்களா அப்டிங்க போது இஞ்சி டீயோ ஏலக்கா டீயோ அந்த மாரி எதாவது ஒரு டீ வச்சு அந்த டீ நல்லா பச்ச தண்ணி மாரி ஆறனதுக்கப்பறந்தா குடிப்ப நானு
அது ஏ
அது வந்து அத சகோதரி எனக்கு வந்து ரொம்ப சூடா நா டீ குடிச்சன்னு எனக்கு அல் சர் இருக்கனால வயிறு எரிய ஆரம்பிச்சிரு வயிறு வலிக்கு எனக்கு ஆ வெறு வயித் துல வந்து டாக்டர் வந்து டீ காஃபி குடிக்க வேணாங் இருந்தாலுமே எனக்கு இந்த நேரமா கண் முழிக்கறனால தலவலி வாந்தி வருங்களா இந்த டீ மாரி எதாவது ஒரு குடிச்சோம்னா தேனீர் மாரி குடிச்சம்னா நமக்கு ஒரு மாரி இந்த வாந்திய வந்து கண்ட்ரோல் பண்ணுங்களா அதுக்காக குடிப்பே சகோதரி நானு
சேரி
இல்லாட்டி முடிஞ்ச அளவுக்கு நா பால் தா சகோதரி குடிக்கறது அப்பைலேந்தே பால் தா குடிச்சுக்கற ஏன்னா நமக்கு ஒத்து வர மாட்டிக்குது திருப்பி நம்ம குடிச்சது எதுக்கு நம்ம குடிச்சிட்டு வலியு வேதனையு நம்
பிரச்சன இருக்குங்கு போது நம்ம அதுக்கு தகுந்த மார் தான பாத்துக்கணு
கண்டிப்பா கண்டிப்பா சகோதரி
ம் அப்ப நீங்க காரம்லா அதிகமா சாப்பட முடியாது அப்டிதானே
ஆமா இல்ல சகோதரி நா காரோல்லா வந்து எப்பயுமே அளவா தா சமைப்ப ரொம்ப கரோலா நா போடவே மாட்டே எங்க அம்மா வீட்டுலயுமே சப்புனு தா சாப்டுவாங்க மாமியார் வீட்டிலியுமே காரோ ஓரளவுக்கு நார்மலா தா இருக்கு அது என்னமோ தெரில வந்துட்டு எனக் இந்த அஞ்சி பூண்டல்லா அதிக எடுத்துக்கண சில நேரோ வந்து சகோதரி டைமுக்கு சாப்படாமா இருந்தா கூட இந்த தொந்தரவு சொல்லு வருன்
அதுதா பிரச்சனன்னு சொல்லுங்க கால சாப்பாடு நம்ம சாப்படல அப்படின்னாலே மெயினா நம்மளுக்கு அல்சர் வருங்குறாங்க கால சாப்பாடுதா அதிக பச்சோ ஒம்போது மணிக்குலா சாப்பட சொல்றாங்க நம்ம எங்க சாப்படுறோ மணி பத்து மணிக்கு பத்தர மணி ஆயிடுது
காலையில சாப்பாடு பாத்திங்கன்னா சகோதரி எட்டு மணிக்கு சாப்ட்ருனுமா மதிய சாப்பாடு பாத்திங்கன்னா பன்னெண்டுல லருந்து இந்த ஒரு மணிக்குள்ள சாப்படுணுமாமா இரவு சாப்பாடு பத் முடிஞ்ச அளவுக்கு ஏழு மணிக்குள்ளயு சாப்டர்னு இந்த நடிகர்கள்லா பாத்திங்கன்னா சொல் றாங்க நாளா வந்து ஆர்ற மணிக்கே சாப்டுருவ அதனாலதா வந்து நா ஹெல்தியா இருக்கே
ஆமா இப்ப நம்ம சாப்ட்டது படுக்கறோ அவங்களா சாப்ட்டது படுக்கவு மாட்டாங்களா சாப்டுட்டு ஆ ஒடனே படுக்காதிங்கிறாங்க அதுக்காக தா சீக்கிரோ சாப்பட சொல்றாங்க நீங்க மத்த வேலைலா முடிச்சிட்டு கொஞ்சோ லேட்டா படுங்க அப்படிங்றாங்க
கா நுணுஞ்சளவுக்கு இரவு உணவுங்கறது ஒரு எட்டு மணிக்கு சாப்டுக்கலா தப்பில்லகா எட் ட்டு மணிக்குள்ள நீங்க சாப்ட்டு முடிச்சிட்டிங்னா பிரச்சன இல்ல என எட்டு மணிக்கு சாப் டிங்ன்னா யாருமே வந்து ஒடனே படுக்க மாட்டாங்க படுக்கறதுக்கு எப்படியு ஒன்பது மணி பத்து மணி ஆயிருங்களா அதுக்கு நமக்கு ஒரு அர மண் நேரோ ஒரு மண் நேரோ கேப் இருக்கணு அப்பறோ நமக்கு செரிமான ஆயிரு அதனால நமக்கு ஒரு பிரச்சனி இருக்காதுன்னு சொல்லுவாங்க
ஆமா அதனாலதா கிராமத்து சைடுலலா பாருங்களே ஏழு மணி அந்த வேலைக்கு போயிட்டு வருவாங்க வய வேலைக்கு தான போவாங்க போயிட்டு வர்றவங்க வந்ததுலே சாப்டுருவாங்க சமச்சு உடனே சூடா சாப்ட்டுட்டு அ இருந்துருவாங்க கரெக்டா ஏழு மணி ஆறு மணிக்குலாமே சாப்டுருவாங்க நா பாத்த வரைக்கு
சகோதரி எ மாமியார் வீட்டு சைடுமே பாத்திங்ன்னா அப்படிதா சகோதரி நைட்டு உணவு பாத்திங்கன்னா ஏழு ஏழ்ரைக்குலா சாப் ட்டுருவாங்க ஏன்னா வந்து பசங்கலா வந்து காலையில வந்துட்டு காலையில நேரமா அவங்கல்லா அவங்க அஞ்சு மணிக்கு சமச்சுட்டு காலை நேரமேல ஆறு மணிக்கே எல்லா வீட்ட விட்டு வேலைக்கு போறாங்களா அப்டிங்கு போது காலையில உணவு வந்து அவங்களால மதியோ வந்து கம்பெனியில பாத்திங்கன்னா பன்னண்டு மணி பன்னண்ர மணிங்கு போதே சாப்புட்டுருவாங்க ஏன்னா நேரமா பசங்க சாப்படுறனால வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வரத்துக்கு ஏழு மணி ஆகுதுங்க அப்டிங்கு போது வீட் டுக்கு வரத்துக்குள்ளயுமே இவங்க செஞ்சிருவாங்க வந்ததுமே ஏழ்ர மணி க்கு போது சாப்டுட்டு எட்டு மணிக்குள்ள சாப்ட்டு முடிச்சிருவாங்க எங்க மாமியார் வீட்லெல்லா நானுமே அங்க போயிட்டு அப்படிதா எட்டு மணிக்குலா நா சாப்டுவே நானு
ஆ அது ரொம்ப நல்ல பழக்கோ
கண்டிப்பா சொன்ன அனா எப் எப்பயாது ஒரு சில நேரோ தா சகோதரி வந்துட்டு இந்த ஒன்பது மணி அனா தம்பிக்கு வந்து முடிஞ்சளவுக்கு நா எட் எட்டு மணிக்குலா நா குடுத்துருவே நானு எப்பயாது ஒரு நேரோ நா நானு கணவரு வேண்ணா ரெண்டு பேர் தான இருக்கோ ரெண்டு பேரு வந்து ஆ ஆளாளுக்கு ஒவ்வொரு டைம்லா சாப்டா ஒத்து வராது ரெண்டு பேரு ஒரே நேரத்துல இப்ப டிபன் தோச ஊத் க்கற மார்ருந்தா அவுருக்கு தோச ஊத்தி குடுத்துட்டு நா சாப்டுவே இட்லி இருந்தாலுமே நாங்க ரெண்டு பேரு இட்லி சுட்டு வச்சிட்டு சப்பாத்தினா சப்பாத்தி ரெண்டு பேருமே சுட்டு வச்சுட்டு ஒட்டுக்கா சாப் றாங்க தம்பிக்கு மட்டு முடிஞ்சளவுக்கு முன்னாடியே நா உணவு ஊட்டிட்டு நாங்க த நாங்க ரெண்டு பேரு அப்
சேரி சேரி அப்டிதா சாப்ட சொல்றாங்க
ஆனா நம்மம் நம்பக் எங்க சகோதரி நமக்கு ஒத்துவர்ன் நம்ம இருக்கற வேலைல் நமக்கு டைம் கெடைக்கும் போத் தா நம்ப சாப்புட்ணு எங்
ஆமா நாம எல்லா தோ ஆனா எல்லா வேலையு முடிச்சிட்டு நம்ம சாப்ட்டர்ணு அப்டின் நமக்கு தோணுது
கண்டிப்பா கண்டிப்பா சகோதரி
ம் சாப்ட்டுட்டு அதுக்கப்றோ அ எப்டி நம்ம தூங்க போறதில்ல அப்டியே ரூம்ல நம்ம வந்து போன் பாத்துட்டு படுத்து தானே இருக்கோ சாப்ட்டுட்டு வந்து ஃபோன பாத்துட்டு படுத் ஏ நம்ம ஒக்காந்து கூட பாக்கறதுல்ல ஒக்காந்து கூட பாத்ததே இல்ல நடந்துட்டு கூட பாத்து கூட இருக்கலா ஆனா நம்ம எப்ப வேலைய முடிஸ்ட்டு வந்து படுப்போ அப்டின் தா தோணுது நம்மள்க்கு படுத்துட்டு ஃபோன் பாக்கற்து வரணுன்னா கூட போன் பாத்துக்கிட்டே தா நம்ம படுத்துருப்போ
இல்ல சகோதரி நம்ப கைல வந்து வேல நம்ப செய்யில்ல வேலயெல்லா முடிச்சிட்டு சும்மா இருந்தாலு நம்ம கைல வந்து மொபைல் இருந்துட் டே இருக்கு மொபைல் எந்த நேரோ இருக்குதோ அப்ப எல்லாமே நம்ம வந்து வெட்டியா இருக்கோன் அர்த்தோ
ஆமா உண்ம தா
எங்க அம்மா கூட சொல்லுவாங்க சகோத்ரி இப்பயுமா இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடியு சரி இப்பயு சரி சொல்லுவாங்க அந்த ஃபோன்ல என்ன தாண்டி இருக்கு எப்ப பாத்தாலு மொபைல கட்டிபுடிச்சுட்டே இருக்கற அதே பாருங்க சகோதரி நமக் ஒரு தலவலிக்குதுன் நா சொல்லுவ சகோதரி ஃபோன பாத்தா தலவலிக்காம என்ன பண்ணு பன் னெண்டு மணி வரைக்கு மொபைல பாக்கற அப்பறோ தலவலி இன்னு வயிறு வலின் சொன்னா கூட ஃபோன பாத்துக்கிட்டே இருக்க ஒரு பக்கமா இழுத்து புடிச்சிருக்கு எந்த வலின்னு சொன்னாலுமே சகோத்ரி இந்த ஃபோன் தா பிரச்சனைங்கிற மார்ருக்
ஆமா ஃபோனுங்கிற மாரி சொல்லுவாங்க உண்ம தா உண் உண்மையு அது தா இதுல எவ்ளோ நல்லது இரு க்கோ அது இல்லாம கெட்டது இருக்கு நம்ம ஆனா அதிகபட்சோ பிள்ளைங்க யாரு ஃபோன் இல்லாம இருக்காங்க எல்லாருமே ஃபோனு தா எப்போதுமே மின்னாடில்லா ஒரு வீட்டுக்கு போனோ அப்டின்னா உக்காந்து நம்பல்லா கத பேசிகிட்ருப்போ இப்ப அந்த இதெல்லா கெடையவே கெடையாது இப் பல்லா ஆளுக் ஒரு ஃபோன் வச்சிட்டு ஓரமா உக்காந்து உக்காந்து ஆளுக் ஒரு ஃபோன் பாத்துக்கிட்ருக்கோ அவுங்க எதாவ்து யாரு கேட்டா கூட நம்ம அந்த பதில் கூட நம்ம சொல்லற முடியில நம்ம கவனம் எல்லாமே மொபைல்லருக்கு அப்டிங்கறப்போ நம்ம அதுக் பதில் கூட நம்ம சொல்லி திரும்ப அவுங்க கேட்டாங்கனா என்னா சொன்னீங்க அப்டின் கேக்கற மாரி இருக்கு
சகோதரி மத்த வீட்டுக்கு ஏ போறீங்க இல்ல சகோதரி ம வேற வீட்டுக்கு போகிறது விடுங்க நம்ப வீட்டுக்குள்ளய நாலு பேர் இருந்தா நாலு பேரு நாலு மூலைல போன் வெச்சுட்டுதான உக்காந்துருக்காங்க
ஆமா அது நம்ம வீட்லங்றது அது நார்மலா எதாவ்து பேசிப்போ எப்டியு கண்டிப்பா பேசிப்போ அப்டி சாப் ட்றப்போலா அந்த மாரி பேசிப்போ அங்கெர்ந்து ஒர்த்தவ்ங்க வீட்டுக்கு நம்ம தேடி போயிருக்கோ இல்ல நம்ம வீட்டுக்கு ஒர்த்தவ்ங்க தேடி வந்திருக்காங்க அப்டிங்கிறப்போ நம்ம வந்து அது நம்ளுக்கே தெரியிது ஆனா அத தா நம்ம பண்றோ தெரிஞ்சி பண்றோ நம்ம
அதே மாரி சகோதரி அந்த காலத்துலளா பாத்தீங்கன்னா நம்ம எங்கயாவது நம்ம பஸ்ல எதாவது நம்ம டிராவலுக்கு போறோ எதாவது பஸ்ல நம்ம போகும்போது பாத்தீங்னா நம்மல்லா வந்து சின்ன புள்ளயா இருக்மோத் ஜன்னலோர சீட்டுக்கு நம்ம அடிச்சிப்போ ஏனா வந்து பஸ்சுல வந்து வேடிக்க பாத்துட்டே போகணு ஏனா இயற்கை காட்சி வந்து பாத்துட்டே போணுனு நம்ப நெனைப்போ ஆனா இப் ப இருக்க பிள்ளைங்கல்லா வந்து எனக் எந்த சீட்டு வேணாலு குடு ஓரமா ஒக்காந்து ஓரமா குடுங்கப்பா நா ஜன்னல் சீட்ல உக்காந்து ஃபோன் பாக்கறே அப்டிங்கிதுங்க ஹெட்செட்ட போட்டுக்குதுங்க காதுல ஏனா அவங்களுக் வந்து சகோதரி இப்ப வந்து இப்ப வந்து பஸ்ல போம்போது வெளிய நம்ம எதுக்கு பஸ்ல கூட்டிட்டு போக வெளிய எது கூட்டிட்டு வெளிய இருக்கறதெல்லா பாப் ஒன்னு இயற்கை காட்சியெல்லா பாக்கணு மரோ செடி கொடி எதாவ்து ஒரு காட்சி வந்து அவங்க பாக்கணு பாக்கறத்துக்காக தா நம்ம கூட்டிட்டு போறமே அவுங்க என்னனா வெளிய வந்துமே ஃபோனதாம் பாக்கறாங்க நம்ம கிட்ட வெளிய ஃபோன் கேட்டுதா தொந்தரவுமேம் பண்றாங்க
ஆமா நா அப்டிதா பாப்பா வெள்ல கூட்டிட் இப்ப என்னன்னா போன் பாப்பாக்கு இருக்கு தனியா ஆ என்னோட பழைய போன் குடுத்திருக்கே அது வந்து சிம்மோ இல்ல நெட்கார்ட் அந்த மாரிலா போட்டு விடமாட்டே ஹாட்ஸ்பாட் ஆன் பண் ம் பாத்துகப்பா அப்டின் சொல்றது வெளில போனமா அந்த ஃபோனக் கைல நம்ம பேக்ல வச்சிருந்தோம்னா பஸ்ல போம்போது கேப்பாங்க ஃபோனு கேட்டுட்டு ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுப்பா நா ஆன் பண்ண மாட்டேன்னு சொல்லிருக்கே வாங்கி நா பேக்ல வச்ருவே எதுக்காக வெளில எப்பொழுமேதா ஃபோன்தா பாக்றீங்க வெளில வரப்போ பஸ்ல நம்ம போறோ அப்டினா கொஞ்ச நம்ம போரதே கொஞ்ச நேரோ ட்ராவெல்தா அத வர வழில அந் அப்பதா எங்கங்க என்ன நடக்குது என்னன் தெரியு பாரு அப்டின் சொல்ட்டு நா ஃபோன வாங்கி பேக்ல வச்சர்றது
கண்டிப்பா கண்டிப்பா அதே மாரி சகோதரி நம்ம வந்து ஒருப் ஒருப்ப எங்கியாவது ஒரு எடத்துல நம்ம வெயிட் பண்றோ இப்ப ஒரு வங்கிக்கே போறோ ஒரு ஆபிஸ் க்கேப் போறோ ஒரு கோயிலுக்கேப் போறோ எதாது ஒரு எடத்துல நம்ம வெயிட் பண்றோ அப்டினா நம்ம வெயிட் பண்ற நேரத்துலச் இதாப் பக்கத்ல இருக்க மனுஷங்கிட்ட பேசுவோ இல்ல சுத்தி இருக்கத வேடிக்க பாப்போ இப்பல்லாம் பாத்தீங்னா ஒரு அஞ்ச நிம்ஷோ அஞ்சி நிம்ஷோ டைம் கெடச்சாலெ பாக்கெட்லந்து ஃபோனதா நம்ம எடுத்து யுஸ் பண்ற அஞ்சு நிம்ஷ்
ஆமா இது நீங்க பேங்க்ல வெயிட்ப் பண்றத சொல்றீங்க பேங்க்ல லைன்ல நிப்போல டோக்கன்கு அந்த டைமிங்ல கூட ஃபோனதா வச்சிட்ருக்காங்க எல்லாரு லைன்ல வந்து நிக்கும்போது ஃபோன்தா பாத்துட்ருக்காங்க அத டோக்கன் நம்பர் கூட குப்புர்றது கூட அவுங்குளுக்கு தெரிய மாட்டேங்குது அந்த மாதிரியலா
கண்டிப்பா சகோதரி வங்கிலக் கூடப் பர்ல கோயில்லக் கூட ஃபோன வச்சிருக்காங்க சகோதரி லைன்ல நிக் கும்போது அதெலா என்ன சகோதரி சொல்றது
ஆமா அவோ போயிருக்கதே எதுக்காகப் போயிருக்கோ அந்த மாரி ஆ இதுக்காக பக்திக்காக போயிருக்கோ வேண்டிய வேண்டுதலாப் போயிருக்கோ அப்டிங்கிறப்ப நம்ம அங்கப் போய் அந்த ஃபோன் பாக்றோ
எல்லாருமே யாரையு சொல்ல முடியாது ம் ம்
இல்ல சகோதரி அதா சொல்றாங்க கோயில்ல வந்துப் பாதி கோயில்ல பாத்தீங்கனா மொபைல் வந்து அலோவ்டு இல்ல வெளியவே வச்சுட்டு போய் பெரியப் பெரியக் கோயிலாம் பாத்தீங்னாப் ஃபோன் வந்து வெளியவே வச்சுட்டுப் போய்ரு இந்த மாரி வந்து மக்கள் பண்றாங்க
ஆ அதா சொன்னீங்லே திருப்பதில கோயில்லா செல்போன்லா வாங்கிருவாங்க அப்டின் சொல்
அதே மாரி சகோதரி ஒரு சில கோயில் பாத்தீங்னா இந்த லைன்ல வரிசைல நிப்பாங்ளா அப்டிங்கம் போது அந்த எட்த்துல சிக்னலே இருக் க்காது உங்ளால எதுமே பேச முடியாது ரொம்ப டவர் கம்மியாருக்கு நா சமயபுரம்லா போன சகோதரி சமயபுரத்துல பாத்தீங்னா லைன்ல நின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மண் நேரச் சாமி ரெண்டு மண் நேரோ வரிசைல நின்னுதா சகோதரி சாமிப் பாத்துட்டு வர முடியுங்ளா அப்டிங்கம் போது பாத்தீங்னா அதுக்குள்ள டவரே இருக்க மாட்டுகுது சாமியப் பாத்து வெளிய வந்ததுக்கப்பறந்தா உங்குளுக்கு டவரே கெடைக்கிது அந்த மாரி எல்லா வந்து செட் பண்ணி வச்சர்றாங்க கோயில்ல இருக்கவங்க
ஆ அது நல்ல விஷ்யந்தானே
ஆமா சகோதிரி வந்துட்டு ஆனா இப்பிடியெல்லா வந்துட்டு ஃபோனோட ஃபோனோட ஆ ஃபோனோட முக்கியத்துவ வந்து மக்களுக்கு வந்து அந்தளவு பெருகிடுச்சு ஆனா வந்து ஃபோன் வந்து ஒரு தேவைக்காகதா வந்து
ஃபோன்ல ஆமா எந்த அளவுக்கு ஃபோன்ல எந்தளவு நல்லது இருக்கோ அதே அளவுக்கு கெட்டது இருக்கு நல்லது மட்டு பயன்படுத்திகிட்டா நல்லது ஆமா
இல்ல சகோதரி ஃபோன் வந்து அந்த காலத்துலா வந்து ஒருத் தேவைக்குதாம் பயன்படுது எதாவது ஒரு பாக்கவோப் பேசுமா து வந்து ஃபோன் வந்து பேசறதுக்காக யூஸ் பண்ணது வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்சு ஒரு நம்ளோட தேவ அதுக்கப்பறோப் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷ்யத்துக்லா யூஸ் பண்ணிட்ருந்தீங்க இப்ப பாருங்க எல்லாமே ஃபோன்தா ஒரு சமையல் ஒரு சமையல் பண்றதுக்கு ஃபோன் தா ஆனா வந்து ஃபோன் வந்து நெறைய வகையில் நமக்கு பயனுள்ளதாவு இருக்கு
அததா சொல்றே எந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லது இருக்கோ அது அளவுக்கு கெட்டது இருக்கு அதுல
கண்டிப்பா கண்டிப்பா சகோதரி அதுமே பாருங்க முன்னேலா வந்து நம்ம ஏதாவது ஒரு விழாக்கள் காலத்திலேலா நம்ம சொந்தக்காரங்ள சேர்ந்து நம்மள குடும்பமா சேர்ந்து கடை வீதிக்கி போயி ஒவ்வொரு கடையா ஏறி எறங்கி துணிமணி வாங்கறது ரொம்ப பழக்கமாருந்துச்சு அந்த சந்தோஷ் நமக்கு தெரியாது இப்பல்லா நாலா கிவரல போமா வீட்ல உக்காந்துட்டு மீசோ ஃபிலிப்கார்ட்னு ஆன்லைன் ஆர்டர் பண்ணா வாச கிட்ட வந்து நிக்கிது துணிமணிய கூட விடுங்க சகோத் ஒரு ஃபுட்டு் கூட சமைக்க மாட்டீங்கன்னா அத கூட ஆன்லைன்ல ஆர்டர்னு வீட்ல சும்மாதா இருக்காங்க ஆன்லைன் கேட்டா எனக்கு டயடாருக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுங்க அப்டிங்குறாங்க அதெல்லா நெனச் சாலே வந்து சில பேர் பண்ற காமெடியல்லா பாத்த சிரிப்பாருக்கு சகோதரி நமக்கு
ஆமா என்ன பின்ன இது இப்பவே இப்டிருக் இப்ப என்ன நம்ம புள்ளங்க காலத்துலல்லா எப்டி இருக்க போதோ தெரியல
கண்டிப்பா சகோதி நம்ம மற்றொரு அழைப்பில இத பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம் சகோதரி நன்றி
செரிங்க தோழி ஓகே நன்றி